ஹலோ எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
க என்ன சாப்ட்டீங்க இன்னைக்கு
நா இப்பதா ஆஃபிஸ் போய்ட்டு வந்தே நா இன்னைக்கு வந்து பிரியாணி சாப்ட்ட
யா சேரி சேரி நீ சிக்கனா மட்டனா என்ன பிரியாணி
சிக்கன் பிரியாணி சாப்ட்டேன் நீ நீங்க என்ன சாப்ட்டீங்க
து சாம்பார் சாதம் உருளக்கெழங்கு பொரியல்
வீட்ல வந்து புதுசா வேலைக்கு ஆள் வந்திருக்கிறதா சொன்னாங்க அவுங்க ஒழுங்கா சமைக்க சமச்சு குடுக்குறாங்களா
ஆஹ் நல்லா சமைக்கிறாங்க அவங்க இப்போ ஒருத்தங்க ஏற்பாடு பண்ணிருந்தோ மக வந்து இப்ப மாசமா இருக்கனால அவுங்களுக்கு சமச்சு குடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சொ கால் வலியா இருக்கு அதனால செரி ஒரு ஆள வேணா வச்சு சமப்போனு சொல்லி ஆ பாய்ன்ட் பண்ணிருக்கோ நல்லா சமைக்கிறாங்க
காரமா சமைக்கிறாங்களா இல்லா எப்டி சமைக்கிறாங்க
காரங் கம்மியாதா சமைக்க சொல்றோ ஏன்னா சின்ன கொழந்த இருக்காங்க வீட்ல அவளு சாப்பட்ணுல்லையா அதனால ரொம்ப காரமா வேணா அஹ் கொஞ்சொ காய்கறியெல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்து சமச்சு குடுக்குறாங்க நல்லா இருக்குப்பா சாப்பட்றதுக்கு நல்லா இருக்கு ஒடம்புக்கு ஒன்னு ப்ரெச்சன பண்ணல ரொம்ப எண்ணெல்லா சேக்க மாட்டேங்கறாங்க அளவா சேத்து சமைக்கிறாங் க அவுங்க வந்த னால எனக்கு கொஞ்சொ நல்ல உதவியா இருக்
ஓகே அப்ப நீங்க ரொம்ப நாளுக்கு வச்சுக்கோ ங்க அவுங்களுக் கு என்ன சம்பளோ கேக்குறாங்களோ குடுத்து வச்சுக்கோங்க
எனக்கு இந்த மக ப்ரசவம் முடிஞ்சு ஊருக் போய்ட்டாங்கன்னா கொஞ்சொ ஃப்ரீ ஆயிரு அப்பறோ நா பாத்துக்குருவே எ எப்டி இருந்தாலு என்னுடைய தேவைக்கு நானே சமச்சு சாப்பற மாதிரி இருக்கு அதனால அவுங்க தேவப்பட மாட்டாங்க பாப்போ எப்டி ஆஹ் ஃப்யூச்சர்ல எப்டி ப பண்ணணுமோ பாப்போ சம்பளந் தா அதிகமா கேக்குறாங்க எல்லா இப்ப வேலைக்கு ஆள் கெடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிர்ச்சு இடி மாதிரி வந்து வீட்டு வீட்டு வேலைக்கெல்லா கெடைக் க்கவே மாட்டேங்கிறாங்க இது இவங்க கூட நான் ரொம்ப எடத்துல சொல்லி வச்சு என்னால முடியல யாராச்சு இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிதான் இவங்க வந்து இப்ப வேல பாத்துட்டு இருக்காங்க நல்லா பண்றாங்க ஒண்ணும் கொற சொல்ல முடியாது ஆ நேரத்துக்கு கரெக்டா வந்துறாங்க லீவு போடாம இருக்காங்க செஞ்சு குடுக்குறாங்க
புரியுது போன வார எங்க வீட்டுக்கு வந்து விருந்தாளிகள் வந்தாங்க
அப்டியா யார் வந்தாங்க
எங்க மாமா மாமி வந்தாங்க
மாமா அத்த எல்லாரு வந்துருந்தாங்களா
ஆமா வந்து வீடு பாத்தாங்க வீடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க
ஆ
நா வீடு எல்லா சுத் த்தி காட்னே
ம் ஆமா நீங்க பெரிய அப்பார்ட்மெண்ட்ல அந்த மாதிரி பக்கத்து பக்கத்துல இருக்கும் அந்த மாரிதான இருக்கீங்க நீங்க
ஆமா நா அபார்ட்மெண்ட்லதா இருக்கேன் அபார்ட்மெண்ட்ல எப்டி இருக் குன்னா வெயில் பார்க் இருக்கும் சுஸ்விமிங் பூல் இருக்கும் பிளப்பவுஸ் இருக்கும் இதெல்லா வந்து சுத்தி காட்னே அவங்களுக்கு பொதுவாவே அபார்ட்மெண்ட்னா இப்டித்தா இருக்கும்
ம் ஆமா இப்ப தனி வீடுனா எல்லா வேலையு அவுங்களே பாக்குற மாதிரி இருக்கும் இப்ப ஒரு போர் வந்து தண்ணி வரல க கரண்ட் மெயின்டனன்ஸ் பண்ணா அவுங்களே பண்ற மாதிரி இருக்கும் இப்ப கேட்டட் கம்யூனிட்டி இந்த மா உங்க உங்கள மாதிரி அபார்ட்மெண்ட் ல இருந்தா எல்லாருமே பண்றதுக்கு ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணிருப்பீங்க அப்டிதான
ஆம்மா எல்லாத்துக்கு வந்து செக்யூரிட்டிக்கு ஒரு தனி ஆடு காரிடோர கிளீன் பண்றது க்கு தனி ஆளு
ம்
இதுக்கெல்லா தனியா ஆளு இருக்காங்க
ம் இப்ப வீடு வாங்குறது எல்லாமே சென்னை பெங்களூர் அ எந்த நகரம்னாலு அப்பாய் அபார்ட்மெண்ட் தான் இப்ப பெஸ்டா இருக்கு வாங்கறதுக்கு தனி வீடுன்னா ரொம்ப காஸ்ட்லி ஆயிரு து இந்த மாதிரி வாங்குறது நல்லதுதான்
ஆம்மா இப்ப இங்க பூராமே ஆன்லைன்லதா ஆர்டர் பண்றாங்க எல்லாருமே காய்கறிக்கு ஆ ஆ சாப்பாடுக் எல்லாமே ஆன்லைன்ல தா ஆர்டர் பண்றாங்க
ம் அதல்லா நா வ நல்லா வளர்ந்த நகரனாலும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் எல்லா நல்ல கெடைக்குது சின்ன சின்ன நகரத்துலல்லா அந்த மாரி பெசிலிட்டிஸ் கம்மியா இருக்கு இருக்கு இல்லன் சொல்ல முடியாது இருக்கு அங்க வந்து நல்லா கெடைக்குது உங்களுக்கு பரவால்ல ஆனா காஸ்லியா இருக்குமா இந்த ஆன்லைன்ல வந்து கொண்டு வந்து குடுப்பாங்க இல்லையா ஃபுட்டு் டெலிவரி பண்ண சொல்றீங்க ஏதாச்சும் பொருட்கள் வாங்குறீ கடைக்கிப் போய் வாங்குற ரூபாயை விட அவங்க கொஞ்சம் அதிகமா போடுவாங்களா எப்டி பண்ணுவாங்க
ஆம்மா இது கண்டிப்பா நீங்க நேர்ல போய் சாப்பிடுறதை விட கொஞ்சம் அதிகமாதான் இருக்கும் ஏன் இந்த விலை மாற்றம்னா நீங்க நேர்ல போய் சாப்பிடும் போது அந்த அஹ் சாப்பாடுக்கு என்ன ஆஹ விலையோ அதை மட்டும் கொடுக்குறீங்க ஆனா இப்ப வந்து அத கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆளு இரு பாருங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அது பேக் பண்றதுக்கு ஆஹ் கவர்ரு தேவைப்படுது அது அதுக்கெல்லாம் வந்து தேவைப்படுது தேவப்படுது
ஆனா இது இந்த வாய்ப்பு வந்து அவங்க கொண்டு வந்து குடுக்குறவங்களுக்கு டெலிவரி பண்றவங்களுக்கு அவங்களுக்குல்லாம் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பா இருக்கு இ ரொம்ப பேர் வந்து சுக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி வேல செய்றாங்க இல்லையா அவங்களுக்கு நல்லா வருமானம் கிடைக்குது இந்த தொழில்னால
ஆமா ஆமா உண்மைதான் இது பேர் கிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்றாங்க இது பேர் கிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்றாங்க
அப்படியா ம் நல்ல புது புது தொழிலா இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு உருவாகுது
ஆமா ஜென்ரேஷன் நா டெக்னாலஜி வளர வளர இதுவும் இந்த மாதிரி புது புது வேலைகளும் வளருது
இப்ப புதுசா வேற என்ன தொழில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி வேலைவாய்ப்பு
இப்ப இப்ப இந்த கேப் ஓட்றது முன்னா வந்து முன்னாடி இருந்தது இப்ப வண்டி டூ வீலர் ஓட்டுறதுக்கும் ஆள் வந்துட்டாங்க டூ வீலர்லயும் போலாம் இன்னொரு நல்ல ஆ வேலை என்ன வந்திருக்குன்னா இப்ப வீட் வந்து முன்னாடி நாங்கதான் வந்து பாத்திரம் விளக்குவோம் நாங்க வந்து வீட்டை போட்டுவோம் இதெல்லாம் நாங்க தான் பண்ணுவோம் இப்ப அதுக்குமே ஆள் வந்துருச் நாங்க போன்ல சொன்னா போதும் ஆள் வந்து கூட்டுவாங்க தொடைப்பாங்க பாத்ரூம் கிளீன் பண்ணுவாங்க துணி மடிச்சு கொடுப்பாங்க
பரவாயில்லையே இந்த மாதிரி பெபசிலிட்டிசும் இருக்கா ம்
ஆ
உம் அதுக்கெல்லாம் எங்க ஊர்ல ல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல ப்பா எங்க எ ஊர்ல வந்து அவங்கவுங்களே பண்ணிக்கிறாங்க அந்த அளவு வளர்ச்சி வரல இன்னும்
ம் முதல்ல இந்த மாதிரி வேலைைய எல்லாம் வந்து பெருநகரங்கள்லதான் வந்து மொத இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அது நல்லா ஓடுச்சுன்னா மிச்சம் இருக்கிற ஊர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும்
ஆமா முந்தியெல்லாம் ஆ பாாரிங்ல இருந்து வர்றவங்கதான் அஹ எல்லா சமானும் அவங்கதான் கொண்டு வர்ற மாதிரி இருந்தது இப்ப வந்து எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருந்தாலும் வீட்டுல இருந்தபடியே ஆர்டர் பண்ணி வாங்கற மாதிரி எல்லாம் வந்துருச்சுல்லையா அந்த மாதிரியும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படித்தானே
ம் ம் ஆமா அது உண்மைதான்
அது தொழில் மயமாக்கடா எல்லா தொழிலு எல்லாருக்கு எல்லாமே கெடைக்கிற மாதிரி ஆய்டுச் இப்ப
ஆமா நமக் குண்டிஸ்ல இருந்து கார் வரைக்கு வந்து ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சி
ஆமா கரெக்ட்டு தா நீங்க சொல்றது கரெக்ட் தா இப்ப அ எல்லா மால் போய் வந்து ஏதாச்சு பொருள் பாத்து அங்க வெல அதிகமா இருக்கு செரி பாத்துட்டு திரும்பி வருவோ அந்த மாரி பண்ணுவோ இப்போ ஃபோன்லேயே வந்து எந்த ஆப்ப எடுத்தாலு இப்ப மீசோவோ இல்ல அமேசானோ இப்ப ஐ ஷாப்பிங்கின்னு அந்த மாதிரி ஆயிர்ச்சு நம்ம வாங்றோமோ இல்லையோ ஒரு பொழுதுபோக்காவுது விண்டோஸ் சாப் லீங் அது மால் போய் பாக்றது விண்டோ ஷாப்பிங் அ போன்ல பாக்றது ஐ ஷாப்பிங் கண்ணாலயே பாத்து ன் பண்ணி முடிச்சிடறோ அந்த மாரி பண்றா இப்ப
ம் செரி போன்றப்ப ஞாபகோ வருது போன வருஷோ நீங்க போன் மாத்துனீங்கல்ல போன் எப்டி இருக்கு
ஆ நல்லா இருக்கு போன் வந்து எ மகன்தான் வாங்கி குடுத்தாரு அ நல்லா ஒர்க் பண்ணுது அ நல்லா இருக்குப்பா
நல்லா இருக்குன்னு நைட் எல்லா நோன் நோண்ட கூடாது ரொம்ப நேரோ டைம் ஸ்பெண்ட் பண்ண கூடாது
தூக்கோ வரமாட்டேங்குது ஏதாச்சு பாத்துட்டே கேட்டுட்டே படுத்தா நல்லா தூக்கம் வருது அதனால கொஞ்ச நேர அது கேக்குறது ரொம்ப போன் எல்லா பாக்க மாட்டே சும்மா பக்கத்துல வச்சுட்டு ஏதாச்சு பாட்டு கேட்டு அந்த மாதுரி படுத்துருவே
இல்ல அது ஒரு பழக்கம ஆயிரு அது இருந்தா தா அதுக்கப்புறோ வந்து தூக்கொ வரு அதனால இந்த பழக்கத்த மாத்திக்கோங்க டெய்லி வந்து எட்டு மணியானா தூங்கிருங்க காலையில வந்து ஆ ஏழு மணிக்கு அஞ்சு மணிக்குயெல்லா எந்துரிச்சிருங்க
ம் அண்ணதுதா பாக்குறே இருந்தாலு ஆ போன் இல்லாம இருக்க முடியல போன் வச்சுட்டு ஏதாச்சு ஒரு யாராச்சு பேசுறது கேட்டுட்டே அப்படியே படுத்துக்குவே பாக்குறது கம்மிதா போன் பாக்குறது கம்மிதா
உம் நமக்கு கொஞ்சோ நேரோ ஆ போன் பாத்தா கூட எவ்ளோ நேரோ ஸ்பெண்ட் பண்ணோம்னு தெரியாம போயிடு ரொம்ப நேரோ போனே பாத்தகிட்டு இருப்போ
ஆமா ஆமா கரெட்டு கரெட்டுதா உம் உங்க ஆபீஸ் ஒர்க் எல்லா எப்டி போகுது
ஆ என்னோட ஆபிஸ் ஒர்க் எல்லா நல்லா போகுது எந்த பிரச்சனையு இல்ல
ஓகே ஓகே வீட்டுல எப்டி இருக்காங்க எல்லாரு
உம் எல்லாரு நல்லா இருக்காங்க அவுங்களு இன்னைக்கு ஆபீஸ் போயிட்டு வந்தாங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க அதனால கொஞ்சோ தூங்கிட்டாங்க அவுங்க
அப்டியா செரி செரி நல்ல ஒடம்ப பாத்துக்க சொல்லுங்க நல்லா ஹெல்த்தியா சாப்புடுங்க டயத்துக்கு நீங்களு படுங்க ரொம்ப பாத்துட் க்கங்க வேல வேல வேலன்னும்ண வேலைய பாத்துட்டே போவாதீங்க நல்ல கொஞ்சோ ரெஸ்ட் எடுத்துட்டு ரிலாக்ஸா இருங்க ஊருக்கு வாங்க வீட்டுக்கு வாங்க ஒரு நாலு நாள் இருந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு போகலா
ஓகே ஓகேங்க ஊர்க்கு வரே
ம் கண்டிப்பா வரணு
உம் செரிங்க மேடம் நா வந்து ஊருக்கு வந்து பேசுறே
செரி செரி ஓகே ஓகே பாய்
பாய்